ஹலோ
சொல்லுங்க மோனிஸ்
சொல்லுங்க என்ன பண்ணுறீங்க
நானா மோனிஷ் ஒரு புக் படிக்கலான்னு இப்பதா புக் எடுத்து வச்சே
செரி
இல்ல இப்பதா எடுத்து வச்சிருக்கே
செரிங்க
சேக்ஸ்பியரோட ஸ்டோரிங்க
சேரி சேரிங்க
ம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
நானாங்க நான் வந்துப்ப இது இதுவா காலேஜ் போயிட்ருக்கேன்
காலேஜ் போயிட்ருக்கீங்களா இன்னைக்கு லீவா உங்களுக்கு காலேஜ் அப்ப
ஆமாங்க இன்னைக்கு லீவு
ஆஹ் ஹ உங்களுக்கு ஸ்டடிஸ்லாம் எப்டி போயட்ருக்குது
ஏ நல்லா போயட்ருங்க எதுவும் பிரச்சனை இல்லை என்ன கொஞ்சம் இதாக தான் இருக்கு கொஞ்சம் ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு படிக்கிறது ஆனா வந்து கொஞ்சம் ப பரவால முன்னேருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வச்சுக்கோங்களே
ஈஸியா இருக்குங்களா
ஆமா ஆமாங்க
சேரி சேரிங்க சாப்பிட்டீங்களா
உம் சாப்பிடாச்சுக்க நீங்க சரிங்க வீட்டுல என்ன பண்றாங்க சமையலாங்க தோசைங்க
தோசைங்களா சேரிங்க வீட்ல எல்லாம் சோ டி வி தாங்க பாத்துட்டு இருக்காங்க
சேரிங்க இங்கேயே அது டி வி தான் பாத்துட்ருக்காங்க
ஆமாங்க வேற பொழுதுபோக்குக்கு எதுவும் இல்லைல்லைங்க
ஆமாங்க இதே கோர்சு சரி போடலாம்னு பாக்குறேன் அதா எதுங்க போடலாம்
எந்த கோர்ஸ் கோடிங்ளா
ஆமா
எனக்கு தெரிஞ்சி இப்ப இருக்கற ஜென்ரேஷன்ல மெடிக்கல் கோடிங் தாங்க அதிகமா யூஸ் பண்ணிட்டுருக்காங்க
ம்
அதுக்கு வந்து நல்லா வேல்யூ இருக்குன்னு சொல்றாங்க
சேரிங்க
மெடிக்கல் கோடிங் படிச்சா எப்படியும் ஸ்டார்ட்டிங்கே தேர்ட்டி தௌசண்ட் க் கு மேலதான் சேலரி வருதாமா
செரிங்க
அது இல்லாம எனக்கு தெரிஞ்சவங்களும் ஒருத்தவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க மெடிக்கல் கோடிங்ல அவங்க அப்படி தான் போனாங்க ஃபர்ஸ்டு தேர்ட்டி வாங்கினாங்க இப்ப எல்லாம் ஒன் லேக் மேல வாங்கிட்டு இருக்காங்க
சேரி சரிங்க ஆ
அதனால மெ டிக்கல் கோடிங் இல்லாட்டி நீங்க ஏ ஐ இது ரெண்டுல ஏதாவதொன்னு சம்பமந்தப்பட்டத படிக்கலாம் இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு
ம் நான் தான் இது நான்தான் வந்து சேரி சேரிங்க நான் தான் வந்து கம்ப்யூட்ரு எடுத்துருக்கேன்ல
ஆ ஆ அப்பனா நீங்க ஆர்ட்டிபிஷியல் இன்டலிஜென் பண்ணுங்க அதுல
அ சரிங்க பி சி ஏ எடுத்திருக்கேன் அதுலயே ஒரு கோடிங் சொல்லி தராங்க
ஆ அப்பன்னா உங்களுக்கு இன்னு ஈஸி தான
ஈஸிதா இருந்தாலு கொஞ்சோ வந்து கொஞ்சோ டீப்பா கொஞ்சோ கத்துக்கறதுக்கு வேற ஏதாது நல்ல கோடிங்காதா பாத்துன்னு இருந்தே
உங்ளுக்கு பி சி ஏ ல எப்டின்னா பேசிக் மட்டுதா சொல்லிக் குடுப்பாங்க கோடிங்ல நீங்க இன்னு ஒரு வேலைக்கு போகற அளவுக்கு பிக்கப் ஆகணுனா நீங்க மெடிக்கல் கோடிங் அந்த மாதிரி எடுத்தீங்ன்னாதா உங்ளுக்கு பிக்கப் பண்ண முடியு
அப்டிங்
வேலைக்கு போற த்துக்கு இந்த மாதிரி எடுத்தீங்ன்னா இன்னு கொஞ்சோ நல்லா பிக்கப் பண்ணிக்கலா சேல்ரி அதிகமா வரு
சேரி சேரிங்க
ஏன்னா இது எப்போமே உங்ளுக்கு மறக்காது எப்போமே நீங்க ஒர்க் பண்ண போவதான போறீங்க
ஆமா
அதனால நீங்க எடுக்கும் போதே கொஞ்சோ நல்லா எடுத்து படிச்சுக்கிட்டீங்கன்னா ஃபியூச்சர்ல நல்லார்க்கு
சேரி சேரிங்க நீங்க என்னா என்னா க்ரூப் எடுத்திருக்கீங்க நீங்க காலேஜ்ல
நா வந்து ஃபினான்ஸ் மார்க்கெட்டிங் எடுத்தங்க
சேரி சேரி முடிச்சிட்டீங்ளா காலேஜு
ஆ நாளா முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஃபை இயர்ஸ் ஆகுதுங்க
சேரி சேரிங்க அ இப்ப எங்க அப்ப ச
கொஞ்சோ வேல்யூவா இருந்தது மேக்சிமம் இப்ப எல்லா ஆர்டிஃபிஷியல் ஏ ஐ வந்ததுல இருந்து எல்லாருமே இப்ப இதுக்கு மாறிட்டாங்க இன்னு கொஞ்ச நாள் போய்ட்டா அ பீப்புள்ஸ்க்குல்லா வேல இருக்காது ரோபோட்ஸ்தா வேல செய்யு மாட்ருக்கு
ஆமா ஆமாங்க ஆனா அது ரோபோட்ஸுக்கு அப்றோ வேல தேவைப்படும்ல
கண்டிப்பா நம்ம சோ மேனுவல் நம்ம க்ரியேட் பண்ணாதான அது வேல செய்யு
ஆமா ஆமா அ வேல கம்மியாவு
நா கண்டிப்பா
ம்
அதனால நீங்க வந்து மெடிக்கல் கோடிங் பண்லா இப்பத்திக்கி மெடிக்கல் கோடிங் என்னா ஒரு சிக்ஸ் மன்த் கோர்ஸ்ன்னு நெனைக்றே சிக்ஸ் மன்த் இல்லாட்டி ஒன் இயர் சொன்னாங்க ஆனா ஃபீஸ் வந்து ஒன் லேக் வரும்னு சொன்னாங்க
எதுக்கு மெடிக்கல் கோடிங்க்கு
ஆமா மெடிக்கல் கோடிங்க்கு ஒன் லேக் வரு ஆ ஆ ஏ ஐக்கு போனா ஏ ஐயு சிக்ஸ் மன்த்துதா ஆனா அது கொஞ்சோ கம்மின்னு சொன்ன மாரி இருக்கு
சேரி நீங்க சொல்ற பாத்தா ரொம்ப காஸ்ட்லியா ஆயிடுமே குரூப்பு
ஆமாங்க அப்றோ சேல்ரி அந்த அளவுக்கு வருது இல்லங்க இன்னக்கி இந்த ஆறு மாசத்த நம்ம பாக் ககூடாது அதுக்கப்றோ நீங்க இப்போ ஒரு ஒன் இயருக்கு நீங்க ஒன் லேக் கட்டி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கப்றோ நீங்க உங்ளுக்கு லைஃப் லாங் ஃபுல்லா அது யூஸ்தா அப்டிங்குறப்ப இன்னு உங்ளுக்கு சம்பளோ அதிகமாவுல்ல அ எப்டியு இந்த ஒன் லேக்க நீங்க ஒரு வருஷத்துலயே எடுத்துர்லா வேலைக்கு போனீங்கன்னா ஒரு வருஷோ என்ன ரெண்டு வருஷோ கூட வைங்க அதுக்கப்றோ நீங்க சம்பாதிக்கிறதுல்லா உங்ளுக்கு ஒரு சேவிங்ஸு இன்னு உங்களோட க்வாலிட்டில்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகு அதனால நீங்க அப்டி ட்ரை பண்லா
சரிங்க நீங்க படிச்சு முடிச்சுட்டு இப்ப வேலக்கு வந்து போயிட்டு போய்ட்டு இருக்கீங்ளா இல்ல இப்ப
இல்ல இல்ல நா வேலைக்கு போயிட்டு தாங்க இருக்கே இப்ப கொஞ்ச நாள் லீவ் ஆயிட்டே சம் ப்ராப்ளம்ஸ் அதனால இப்ப மறுபடியு ரீஜாய்ண்ட் பண்ணிட்டே அதனால பிரச்சன இல்ல பேக் போய்ட்டு த இருக்கே
இப்ப நீங்க படிச்சது இங்க படிச்ச சம்பந்தப்பட்ட வேலைக்கு போனீங்களா இல்ல வேற ஃபீல்டுக்கு அப்டி மாறிட்டீங்களா
நா போன வரைக்குமே ஃபைவ் இயர்ஸ் ஒர்க் பண்ணிருக்கே ஃபஸ்ட் வந்து ஃபினான்ஸ் ஒரியன்டடா தா போனே ரெண்டாவது வந்து ஒரு இடத்துல கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் ஒர்க்பண்ணே அது வந்து மார்கெட்டிங் ஒரியண்டடா போனே லாஸ்டா ஒர்க் பண்ணது ஃபினான்ஸ் ஓரியன்டட் தா படிச்சது நா போன ஒர்க் எல்லாமே என்னோட படிப்பு சம்பந்தப்பட்ட மாரியே போயிட்டே
சேரி படிச்சது இப்ப ஏன்னா படிச்சு முடிச்சு ட்டு வேற ஃபில்டுக்கு போனம்னா அது நல்ல இருக்காதுல்ல
ஆமா மறந்துருவோ நம்ம படிச்சது மறந்துருவோ நம்மளுக்கு ஞாபகோ இருக்காது நம்ம திருப்பியு அந்த வேலைக்கு போவுணும்னா நம்ம ஒரு ஃப்ரெஷரா தா போணு அப்படிங்கிறப்ப சம்பளோ நம்மளுக்கு சம்பளோ கம்மியாதா தருவாங்க இதுல இன்னொரு லாஜிக் இருக்கு கேட்டுக்கோங்க நீங்க என்னாதா படிச்சு முடிச்சிட்டு இப்ப நீங்க ஒரு வேலைக்கு போனீங்கன்னாதா நீங்க இப்ப திருப்பி அதே இப்ப நீங்க படிச்சிருக்கிற வேலையிலயே இப்ப வேற வேலைக்கு போறீங்கன்னா அவங்கவுங்கள ஃப்ரெஷரா தா பாப்பாங்க ச் ஏன்னா இய முன்னாடி இருக்கிற கம்ப கம்பெனில இருக்கிற மாதிரி இந்த கம்பெனில இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அங்கங்க அக்கௌண்டிங்ஸ் வந்து மாறு இவங்க ஒரு மாரி ஃபாலோ பண்ணிருப்பாங்க அவங்க ஒரு மாரி ஃபாலோ பண்ணிருப்பாங்க மேக்சிமம் ஒரே இடத்துல வேல பாத்தா கொஞ்சோ பரவாயில்லையா இருக்கு அஹ் அடிக்கடி நம்ப ஒர்க்க மாத்திட்டு இருந்தோம்னா அது கன்வீனியன்ட்டா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களே
சேரி செரிங்க
உம்
அதா நானு சரிங்க படிச்சுட்டு இருக்கே பி. சி. ஏ தா நா படிச்சுட்டு இருக்கே செரி அடுத்தது என்ன நா மேல படிக்கலாமா இல்ல வந்து எதா கம்னா கோர்ஸ் எதா போட்டோம்னா நமக்கு கொஞ்சோ யூஸ் ஃபுல்லா இருக்குமா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலானுதா சரிண்ணா இப்போ உங்களுக்கு தெரியுமுல்ல நீங்க ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்கள காலேஜி
இல்ல இல்லங்க நீங்க கோ நானே கோர்ஸ் போடலா தாங்க இருக்கே ஏன்னா நா படிச்சதெல்லா எனக்கு கொஞ்சோ டச் விட்ட மாரியே இருக்கா கெரியர் கேப் வந்துருச்சு சோ இப்ப அந்த கெரியர் கேப்ப ஃபில் பண்றதுக்கு என்ன பண்ணலா ஒண்ணு இப்ப என்னா ஜென்ரேஷன் இப்ப இந்த ஜென்ரேஷன்ல எது அதிகமா படிச்சுட்டு இருக்காங்களோ அத படிச்சுட்டு அது மூலியமா வேலைக்கு போலா அப்பிடில்லையா நா ஏர்க் ஏற்கனவே படிச்சத வச்சு திருப்பி ஃப்ரெஷரா ஒரு இடத்துக்கு வேலைக்கு போவணு இது ரெண்டே சாய்ஸ் தா எனக்கு
சேரி செரிங்க
அதனால இது ரெண்டுல எதாவது ஒன்னு பண்ணா ஒரு நல்ல ஒரு இது குரோத் கிடைக்கு இனிமேட்டு ஃபியூச்சர்ல
செரி செரிங்க இதவிடுங்க இதே கம்பனில வேல இருக்கானு பாக்கிறிங்களா இல்ல கம்பெனி மாறலா பாக்கிறிங்களா
இப்ப இருக்ற சிச்சுவேஷனுக்கு ஹ ஆல்ரெடி ஒர்க் பண்ண கம்பெனிலல்லா உங்க இது குடுக்கவே இல்லைங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் குடுக்கல சோ நா இப்ப என்ன நெனைச்சிட்டு இருக்கன்னா செரி இப்ப இங்க ஒர்க் பண்ணம்னா இங்க எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் குடுக்குறேனு சொல்லிய்ருக்காங்க அப்டிங்கற இப்ப இங்க ஒரு ஒன் இயர் ஒர்க் பண்ணோம்னா அதுனு எனக்கு ஒரு பெனிபிட்ஸ்ஸு தானங்க பின்னாடி நா ஒரு கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணனா அவுங்க எக்ஸ்பீரியன் சர்டிபிகேட் கேட்டாங்கன்னா நா துணிச்சி தரலா எனக்கு கொஞ்சோ சப்போர்ட்டிவா இருக்கு அதனால செரி இங்கயே ஒர்க் பண்ணலா வேற எங்கேயோ போக வேணாம்ன்ற ஒரு எண்ணோ
ஆமா ஆமா ஏன்னா இன்னைக்கு ஒரே கம்பென்ல நீ சொல்ற மாரி ஒரு கம்பென் வேலைக்கு போறோ அப்டின்னா ஒரு மூணு வர் ஷோ நாலு இருந்த தா நமக்கு பெனிபிட் கெடைக்கு ஒ வர்ஷ வர்ஷம் நம்ம மாறிட்டு இருந்தோம்னா நமக்கு நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கடைசியில அடிவாங்கு
கண்டிப்பா கண்டிப்பாங்க
ம் ம்
அதனால அதனாலதாங்க இப்டி பாத்துட்டு இருக்கே
செரி செரிங்க வெளிநாட்டுக்கெல்லா போற மாரி ஐடியா இல்லைங்களா
அதுக்கு தங்க இப்ப பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க ஏன்னா இப்ப நா படிச்ச படிப்புக் கு வந்து இங்க சேலரி எல்லா ரொம்ப கம்மி இதே நா ஃபாரின்ல்லா போன இங்க என்னங்க ட்வெல்லு டுவெண்ட்டி தா தராங்க டுவெண்ட்டிலா ரொம்ப கம்மி இல்லைங்க
ஆமா
ஆ கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ்ஸு எக்ஸ்பீரியன்ஸ் வேற அப்பிடி இருந்தே இவுங்க டென்டி தா தராங்க இதே நம்ம வெளியெல்லா போனோம்னா எப்டியு ஒரு ஒன் லக் கு மேலேயே வரு அதனால இப்ப அப்டிதாங்க ட்ரை பண்ட்டு இப்பதா ஒரு ஒரு ப்ராசஸா பண்ணலாம்ன்னு முடிவு எடுத்திருக்கே
செரிங்க ம் வெளியிலன்னா எங்க
க்குங்க வெளியிலினா எங்க ஃபாரின் தாங்க மலேசியா சிங்கப்பூர் அந்த மாதிரி ஏதாவ்து ஒன்னு பாக்கலா
செரி செரிங்க அங்க ஆல்ரடி இருக்காங்கள யாராவ்து தெரிஞ்சவங்க
ஆ இருக்காங்க இருக்காங்க அவுங்கள வச்சுதா இப்ப மூவ் பண்லானு இருக்கே
செரிங்க
அவுங்கள வச்சு மூவ் பண்ணா இப்ப அங்கல்லா கொஞ்ச சேலரி அதிகமா வரும்ல்லங்க கொஞ்சோ நாள் கஷ்டப்பட்டாலு என்னோட திறமையு அங்க வளத்துக்க முடியு
ஆமா
ஆ அதனால செரி போலா அப்டின்ட்டு ஒரு தாட்ல இருக்கங்க
ஆமா நீங்க இப்றோ ஃபனான்ஸ் முடிச்சிருக்கீங்க உங்களுக்கு
ஆ ஆ அதனாலதாங்க இங்க வந்து சேலரி கம்மிய தா தருவாங்க இங்க வந்து இதுக்கு மேல ஏத்த மாட்டாங்க நம்ம வெளியே போனோம்னா நம்ம எதிர்ப்க்கற மாதிரி கெடைக்கு வச்சுக்கோங்களே
செரி செரி செரிங்க
ஆ செரிங் கண்டிப்பாங்க அதாங்க இப்ப கொஞ்சோ கான்பிடென்ட் டா அதுல தா ஆ ஓகேங்க ஓகேங்க
ஆ செரிங்க
கிழ்கோடிங் பண்ணுங்க அதாங்க நல்லது
அ செரிங் கண்டிப்பா அதா அப்பறோ சொல்ட்டீங்கள அப்பறோ நானா அதுதா செரி போன் பண்ண அப்போ அதா எடுத்து பண்ணுங்க ஆரம்பிச்சிடுற சேரிங்க பாய்ங்க
அம்ப்ப பா